ஹலோ ஹலோ சொல்லுங்க
எப்டிமா இருக்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே வீட்டுல எல்லாரு எப்டி இருக்
இங்க எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எல்லா எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க எங்க அண்ணா எப்டி இருக்காரு
உங்க அண்ண தானே இருக்காரு
ஏ அப்டி இழுத்து சொல்ற இருக்காருன்ட்டு என்ன ஒனக்கு குறைச்சலு ராணி மாரி வச்சுன்ட்ருக்காரு
ஒழுங்கா இருந்தாதானே ராணி மாரி வச்சிருந்தா போதுமா கேக்கறதெல்லா
அதுதானே வேணு எல்லா பொண்ணுங்களு அதானே கேப்போ கேக்கரதெல்லா செஞ்சா போதுன்ட்டு உனக்கு
கேக்குறதெல்லா செஞ்ச மூணு வேல சோர் போட்டு துணி மனிஎத்துக்குட்த்தா போதுமா
வேற என்ன வேணு உனக்கு
வேற என்ன வேணு ஒரு ஜாலியா வெளில கூட்டுட்டு போறத் தூ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அதெல்லா கெடையாது எப்ப பாரு வேல வேல வேலைய கட்டின்னு அழுவுறது பேசாம என்ன கட்டினதுக்கு பதிலா வேலைய கட்டின்ருக்கலா இந்த மாரி மனுஷக்கு கிட்டெல்லா குப்ப குப்ப கொட்றே பாருங்க என்ன சொல்லணு
அப்பயு நீ வாழல குப்பையதா கொட்டின்னு இருக்க
ஆமா வேற என்ன பண்றது தலைஎழுத்து வந்து மாட்டிக்கிட்டே
இருந்தாலு எங்க அண்ணன பத்தி எ கிட்டயே சொல்றியே எவ்வளோ தைரியோல ஒனக்கு
உங்க அண்ணன பத்தி உங்ககிட்டதாசொல்ல முடியு டியு
அன்னியாரே ரொம்ப ஓவரா பேசுறீங்க அன்னியாரே எங்க அண்ணனுக்கு என்ன கொறைச்சலு
உங்கண்ணனுக்கு குறைச்சல் இல்லயே எங்கண்ண தா நல்லா வச்சிருக்காரு
ஆ ஆ உ வந்து பாத்தாதா தெரியு உங்க அண்ணா வச்சுன்ட்டு இருக்கறதா
தங்கோ
ஓ சொக்க தங்கச்சி வச்சு ஒன்னும் பண்ண முடியாது கூட கொஞ்ச பித்தள சேந்தா தா நகையா செஞ்சு கழுத் வீட்ல போட்டுக்கலா சொக்க தங்கத்த வச்சு என்ன பண்றது ஜுவல்லரி ஜுவல்லரி பாட்டு வேணா பாட்லா ம் சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரின்னு சொல்ட்டு ஓனக்கு மட்டு உங்க அண்ணன பத்திஸ் பண்ணா எவ்ளோ கோவ வருது அப்டின்ன வேற பண்ணு பண்ணு பின்ன ஓங்கிட்ட தா சொல்ல மு எ ஊரெல்லா சொன்னா எ நானே இங் பட்டுன்னு ஏ மழையை துப்பிக்கிறக்க கத தா அதனால சொக்கத்தங்க சொக்கத்தங்க ஜுவல்லரின்னு எங்க அண்ணண சொக்கமாதா வச்சிருக்கா என்னப் பண்றது எல்லாரு அப்டிதா இருக்காங்க வேலைக்குன் போயிட்டா வேல மட்டுந்தா மத்ததுக் குடும்போ பசங்க அத பத்தி எத பத்தியு கவல கெடையாது அவுங்களுக்கு அது மட்டு போது அதுதா என்ன பண்ண அதா நம்பளுக்காக வெயிட் பண்ணுதே அத பத்தி எல்லா பிரச்சனையே கெ டையாது ஏனா வந்து அவுங்க அ அவ்ளோ தா ஆம்பளைங்க அப்டிதா இருப்பாங்க பொம்பளைங்கதா நம்ம வீட்ட பத்தி யோசிச்சுன்னு அவுங்கள பத்தி யோசிச்சுட்டு சாப்ட்டாங்களா கரெக்ட்டா
அப்போ வீட்டு வேல செய்யறதுக்கு தா கல்யாண பண்ணிக்கனாங் ஏன அதுக்கு வேலகாரியா வெச்சின்னுந்துருக் க்கலாமே
வேலக்காரியே வெ வேலக்காரியே வச்சிக்க மு டியாதுன்னா கா ட்டினு இருக்கறாங்க ஓனக்கு தெரியல அ வெச் இந்த இந்த ஓலகம் தப்பாக பேசுமே என்று தான் எல்லாரையு கல்யாண பண்ணி வைச் வெச்சின்ருக்காங்க என் என்ன நீங்க இப்டி சு சொல்டீங்க உம் எங்க அண்ண எவ்ளோ உங்கள வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க இப்டி புசுக்குன்னு எங்க அண்ணண திட்டிட்டே இருக்கீங்கலே நியாயமா இது
லவ் எல்லா அது ஒரு டைம் வெரிக்கந்தா அதுக்க அப்புறோ லவ்வு கிடையாது கிவ்வு கிடையாது
ஆமா நம்ம பேசுறோ அவுங்க நம்மளையு பாக்கணு ஃபேமிலியயு பாக்கணு ஆபிஸுக்கு ஓடணு சம்பாச்சிட்டு வரணு ஆ எ நெறய நாளா பக்கத்துல இருந்து பிரச் சன என்னும்போது என்ன பண்ணுவாங்க அவுங்களுக்கு இருக்கிற ஒ ரே ஈஸி டார்கெட்டு யார வந்து கண்டுக்காம ஒதுக்கி விட்டு போலானா அது நம்பதா
அவுங்களுக்கு முக்கியமானவங்களே நம்மள தா நம் நம்ளே ஒதுக்கி விட்டா அப்புற எப்டி அவுங்க கூட நம்ம வாழ முடியு
அதாவது அவுங்களுக்கு தெரியு நம்ம வந்து அவங்கள புரிஞ்சுப்போ அப்டின்னு அவுங்க நெனப்பாங்க ஓகேவா அவுங்க நம்ப புரிஞ்சிகிட்டோ அவுங்கள அப்டின் அவுங்க நெனக் க்கிறதுனாலதா வந்து அவுங்க வந்து நம்ம நம்மள விட்டு தள்ளி இருந்தாலு நம்ள பத்தி அவளுக்கு தெரியு அப்டின் சொல்லிட்டு வெயிட் பண்றது அ நம்ள அவாய்ட் பண்றது நம்ள வெறுப்பேத்ரது எல்லாமே ஆனா நம்ம என்ன பண்ணுவோ புரிஞ்சிகிறோ புரிஞ்சுக்றோ நென் ச்சிகிட்டு இன்னு சேந்து நம்பளு ஹேர்ட் ஆகிட்டு அவங்களயு ஹேர்ட் பண்ணிட்ருக்கோ அவுங்க சைடு இருந்தா கொஞ்ச யோசிச்சு பாக்கணுல என்ன அண்ணியாரே நா சொல்றது கரெக்டா
என்னதா புரிஞ்ருந்தாலு நம்ளுக்குன் மனசு இருக்கு அதயு புரிஞ்சுக்ணுல
புரிஞ்சிகீரணு தா சேரி எங்க அண்ணா கிட்ட நா பேசுறே இவ்ளோ நீ ஃபீல் பண்றனு எனக்கு தெரியாது இத்தனாலு இனிமேல் நா சொல்றே மாசத்துக்கு ஒரு நாளாவ்து கூப்டு வெளிய போணா மாசத்துக்கு ஒரு நாளவ்து ஹோட்டல் கூட்டு போ இல்ல ரெண்டு வாட்டி கூட்டு போ அப்டின் சொல்ட்டு நா சொல்றே
அவுங்க கூட்டுட்டு போறாங்களோ இல்லியோ உக்காது ஒரு பத்து நிமிஷம் மனசார பேசுனாலே போதுமே அதுதானே எதிர்பாக்றோ அது கூட பண்ண மாட்றாங்ளே வேலைக் போறது என்னமோ வற்து என்னமோ போன பாக்றது இப்டியேதானே லைஃப் போது அப்ற ஒர்தி எதுகுதா இருக் க்கறது
ஒரு இதுதா அவுங்களுக்கு நம்ப கிட்ட பேசுணுனா நம்ம கரெட்டா பாயிண்ட ஒர்க் பண்ணி கரெக்டா பாயிண்ட பாயிண்டா எடுத்து வுடுவோமா அதுக்கு அவுளுக்கு பதில் பேச தெரியாது அதனால என்ன பண்ணுவாங்கனா நம்ள அவாய்ட் பண்ண பாப்பாங்க ஏனா நம்ம கேக்குற கொஸ்டின்ஸ் அதுதான கரெக்டா கேப்போ அவங்க எந்த சைடுருந்து எந்த சைடுமே வந்து பதில் பேச முடியாது அதனால அவங்க பண்ற விஷ்யோ நம்பள அவாய்ட்பண்டு போலா அப்பிடினு தா நெனபாங்க சரியா அன்னால கொஞ்சோ விட்டு புடிகிறா ஒன்னு பிரசன இல்ல நானு பேசுறே அண்ணகிட்ட ஆ நீயு உகார வச்சி பேசு ஃபோன் பாக்காதீங்க கொஞ்சோ நேர இருங்க நா பேசுசணு அப்பிடின் சொல்லு அவங்க கண்டிப்பா உக்காந்து கேட்பாங்க கே காம்லே போய்டுவாங்க உன்னய அவ்ளோபுடிக்கு எங்க அண்ணனுக்கு தெரியுமா கல்யாத்க் முன்னாடி உனக்கு இது புடிக்கு அத நா தா சொல்லனு ஏனா நா தான கூடர்ந்த் பாக்குறே இதும் நான் தா சொல்லணு இது புடிக்கு அது புடிக் வா சொல்லிட் தேர்ப்பாங்க
உங்க அண்ண வாயால சொல்ல சொல்லுங்க நா கேக்குறே நம்புறே
சே வாயால சொன்னாதா உனக்கு புரியுமா ஃபீல் பண்ணமாட்டியா
ம் ம் அவங்க சொன்னாதா நா ஃபீல் பண்ணுவே
சேரி ஓகே சொல்ல சொல்லிட்டா போச்சி இதுல என்ன இருக்கு வாயதொரந்து சொல்லணு அவதானே சொல்லிட்டா போச்சி அப்புறோ அது சொல்லிட்டா ஓகே நம்பிடுவல்ல நீ ம் எங்க அண்ண ஒன் ன வந்து
நம்பிடுவே நம்பிடுவே யா யார் வாயால கேக்றோமோ அவங்க வாயால கேட்ர்னு நம்பிதான ஆவோ
அப்ப கண்டிப்பா கூடிய சீக்கிரோ அந்த நல்ல வார்தகல கேட்ரரெடியாரு ஏ இன்னிகி நைட்டே கூட வந்து சொல்வாங்க சரியா நா சொல்ல சொல்றே வந்து என்னனா நெனக்கிறாங்கன்ட்டு நீ கனவுலே எங்க அண்ணனே நெனச்சினுருந்த பாரு ஆ அதுதா அதனால நீ வந்த கனவுலையு வந்து சொல்வாரு நினைவுலையு வந்து சொல்வாரு அதனால வந்து
ந்து மெச்சிக்கணு உங்க அண்ணன
ஆதா வச்சுக் மெச்சுக்கணு வேற என்ன பண்ண முடியு ஒன்னு பண்ண முடியாதே நீ திற்ற நானு திருப்பி திட்ட முடியுமா
ஹ உங்க உங்க அண்ண கிட் ட்டதா என்ன தவர வேற யாராலயு குடும்பம் நடத்த முடியாது
கரெக்ட்டுதா எல்லா பொண்டாட்டிங்களு புருஷன பாத்து சொல்ற வார்த்த இதுதா அ என்ன பண்றது நானு உங்க அண்ணன பாத்து இதுதா சொல்வே என்ன தவர வேற யாரு உங்ககிட்ட குப்ப கொட்ட முடியாதுன்னுதா சொல்லுவே வேற என்ன பண்ண முடியு குப்ப கொட்ட முடியாது ட்ட முடியாதுன்னு சொல்லி குப்ப கொட்டிருந்தோ உக்காந்துண்ட்ருக்கோ ஆ என்ன பண்றது எல்லா எடத்துலயு பிரச்சன இருக்கு ஆ என்
ஆக மொத்தத்துல பொம்பளைங்க வாங்கிட்டு வந்த வரோ அப்டி
அதுவு நம்ப ரெண்டு பேரு வாங்கினு வந்த வரோ இன்னு டபுள் திரிபுள் அது ஈடு இணையே
த்துல ஒருத்தந்தா பொண்டாட்டின்னா அப்டியே உயிரா இருக்கறா
கண்டிப்பா கண்டிப்பா அதற்கெல்லா மச்சத்து ல ஒடம்புல மச்சோ இருக்க வேணா ஒடம்பே மச்சத்துல இருந்தாதா அது மாதிரல்லா ஒரு ஆள் அமையு நம்ப தம்பி மாதிரி ஆ அதுக்கெல்லா வந்து குடுத்து வச்சிருக்கணு
ச்சுக்க முடியாது பொண்டாட்டிய பாத்துக்கறதுலல்லா
கண்டிப்பா அதுதா சொன்னேனே நம்பளுக்கு அப்டி ஒரு தம்பி என்னது புருஷனு வாக்கில ஆ ஒரு எப்டி சொல்றது சரி உடு அடுத்த ஜன்மத்துல பாத்துக்கலா அது மாதிரி ஒரு புருஷ கெடைக்கிறாரான்ட்டு
அ அடுத்த ஜென்மோ வேற வேணுன்னு ஆசையா இருக்கா
ஒரு நப்பாசதா நைன் நைன் நைன் பாய்ண்ட் நைன் பர்சன்டேஜ் இல்ல ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் சப்போஸ் தப்பித் தவறி அடுத்த ஜென்மனு ஒண்ணு போட்டுட்டான்னா கடவுள் என்ன பண்றது
அடுத்த ஜென்மத்துல வந்து இவுங்க வந்து ஒய்ஃபா இரு க்கணு நம்ம வந்து ஹஸ்பண்டா இருக்கணு
வெச்சு செய்யலா செம்மையா
ஆமா அப்பதா தெரியு நம்ம கஷ்டோ என்னன்னு
வெச்சு செய்யணு நெறைய லவ்வு குடுக்கணு ஏன்னா நம்ப பட்ட கஷ்டோ அவங்க பட வேண்டா இல்ல
வேண்டா வேண்டா நம்ப இப்டி யோசிக்கிறோ அவுங்க ஏதன யோசிக் க்கரங்களா ஏதோ வீட்ல ஏதோ ஒரு மூலையல நாலு பொருளோட பொருளா இருந்துட்டு போட்டோ அப்டிதா வச்சுக்கறாங்க
க்கமா லா இருக்க மாட்டாங்க நெனைப் ப்பங்க என்ன டைம் இல்ல இப்போ செரி செரி டைம் இல்ல அவளதா தவிர மத்தபடி வேற ஒண்ணு இல்ல நீ நீங்க சும்மா டென்ஷன் ஆயிட்டு உங்க ஓடம்ப கெடுத்துக்காதீங்க பையன பாருங்க அண்ணன பாருங்க நல்ல வரை ரூசியா சமைச்சு போடுங்க எங்க அண்ணனுக்கு புடிச்ச மாதிரி ஒகே வ எங்க அண்ண வந்து நேத் ல்ல சொல்லுவாரு உங்க ப்பித்த ஓகேவா
ஓகேங்க
அ சரி வேற என்ன நீ சாப்ட்டீங்களா எல்லாரு படுக்க போறீங்களா
ஆ தூங்க போறோ நீங்க
நாங்களு தா சரியா அதா நடுவுல என்ன பண்றீங்க என்ன கேட்டுலான்ட்டுதா இப்ப கால் பண்ணே சேரி சரி அண்ணி பாருங்க வச்சுட்டுமா ம்
மை மை